ஆ ஆமா அதா ஆமா அதா பலாப்பழத்த வந்து ஒரு பத்து பழம் பறிச்சோம் பறிச்சுட்டு இத நம்ம வீட் விறக்கிறதுக்கு வந்து நூறு ரூபாய்க்கு எடுத்துக்கவா அப்படின்னு கே ட்டு அவங்கள்ட பேசி குடுக்கறதுக்கு அதுவும் ஃபுல்லா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே ரொம்ப ஏன்னா அவங்களுக்கே எங்கிருந்து அவனுங்களே வச்சிருக்கானுங்க யாரட்ட சேல்
பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லா வாங்கிக்க
அதா அதா பக்கத்து சும்மா தா கொடுத்தோ பக்கத்துல கொடுத்தோ சும்மா இ தெரிஞ ஃரெண்ட்ஸ் ஆமா அவங்கள்ட்ட பேய் நம்ம வந்து பைசாக்கு வாங்கிங்கன்னு சொல்ல முடியுமா அதெல்லா சொல்ல முடியாது சும்மா ஆ அது பரவால்ல நாங்க அது பெருசா எடுத்துக்கல சரி இதுல என்ன வர போது ஒரு
ச நானும் பேசாம உங்க பக்கத்து வீட்டுக்காரங்களா இருந்திருக்கலா
ஆமா இங்க பக்கத்துலல்லா ஒன்ன ஒண்ணு குடுத்தாச்சு பழம் அப்புறம் எங்க அம்மா வீட்டுக்கு அம்மா வீட்டு சைடு அப்புறம் எங்க மாமியார் வீட்டு சைடு அப்படியே குடுக்குறக்கு ஆளா இல்ல
ஏடா பலாமரம் வச்சா மத்த மரம் வளர்மா வளராது அதான் எனக்கு ரொம்ப ஆச பட் இடத்த அடச்சிருமோ மத்த செடிங்களுக்கு நெழல் கட்டிருமோன்னு நா வைக்கல
ஆமா நெழலு இதுவாதா செடி கொஞ்சோ வளர்றது இதுவாதா இருக்கு நம்ம பாத்து இது பண்ணிட்டே இருக்கணு அதுக்கு பிறகு அந்த கெளையெல்லா கொஞ்சோ பாத்து ஆ வெட்டிட்டே இருக்கணு ஆ ஆமா கொஞ்சோ அத மெயின்டெயின் பண்ணிட்டே இருக்கணு ம் வா அது ஆனா எனக்கே வந்து இப்போ இவ்ளோ பெருசா வளருது அது நமக்கு இப்ப என்ன ஒரு பழம் தான கூட நம்ம நாலா சாப்ட முடியாது இல்லையா இதுக்கு எதுக்கு இத வளக் கணு மாம்பழம்னா நம்ம பறிச்சி பறிச்சி நம்ம நல்லா சாப்ட்டுட்டே இருப்போ அந்த அளவுக்கு பலாப் பழத்த கட் பண்ணி எல்லாத்தையு சாப்ட முடியாதுல்ல அத கட் பண்ணி யாருக் காவது அய்யய்யோ இவ்ளோ கட் பண்ணியாச்சேன்னு சொல்லி பக்கத்துலல்லா கொண்டு போய் குடுக்கணு அது வேஸ்ட் ஆயிருல்ல கட் பண்ண உடனேயே ஆமா அத கட் பண்ண உடனேயே நம்ம வீட்ல எவ்ளோ சாப்டுவோ மிச்சோ எல்லாத்தையு யார்ட்டயாது குடுக்கணுமே ஏ யார்ட்டயாவது குடுக்கணுமே அப்டின்னு யோசிக்க வேண்டியதா இருக்கு
ம் இங்க பக்கத்து வீட் ல ஒருத்தங்க இருக்காங்க அவுங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கு அவுங்க என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு பழமா வாங்கிட்டு வந்து ஒரு பழத்தை கட் பண்ணி சாப்ட்டு ஃப்ரீசர்ல தள்ளிட்டு இன்னொன்னு கொஞ்சோ காயா எடுத்துட்டு வருவாங்க ஆ ஒரு வாரோ கழிச்சி அத கட் பண்ணி
ம்
கொஞ்சத்த சாப்ட்டுட்டு மிச்சத்த வந்து அந்த பெரிய சம்படம் மாதிரி போட்டு அதுல ஃப்ரீசர்ல தள்ளிடுவாங்க
சேரி சேரி சேரி சேரி ஆ அதா அப்டி வாங்கிட்டு போயிறலா போல இப்ப வருஷத் துக்கு ஒரு பழம் இல்ல ரெண்டு பழம் வாங்கிட்டு போயிறலா போல ஆமா இத நம்ம மெயின் டெயின் பண்ணி வச்சி அந்த இலையல்லா கொட்றதெல்லா கிளீன் பண்றது இப்போ அந்த கார்டனிங் ஒர்க்
எக்ஸ்ட்ரா ஒர்க்கா தெரியுதுல்ல இருக்கறதுல இது வேறயான்னு
ஆமா அப்டி நம்ம இது பண்றதுக்கு நம் நம் மிஞ்சி போனா நம்ம ஃபேமிலிக்கு ஒரு பழம் போது இதுக்கு ஏண்டா இவ்ளோ பெரிசா வளத்துக்கிட்டு அத அத வெட்றதுக்கு இப்ப மேல ஹைட்ல இருக்கும்பா பழம் அதுக் ஒரு ஆள கூப்ட்டு நாங்க பறிக்கிறதுக்கு அமௌண்ட் குடுத்து ஒரு ஆள கூப்ட்டு விட்டு பறிக்க வைக்க வேண்டியதா இருக்குது ஆமா ரொம்ப மேலல்லா ஹைட்லல்லா கெடக்கு இப்ப போ ஞாயித்துக்கெழமதா வந்து ஒரு ஆள் கூப்ட்டு பறிச் சி நல்லவேளைக்கு அவர் வந்து ஒரு பழம் மட்டு வாங்கிக்கிறே அமௌண்ட் வேணான்ட்டாங்க ஒரு பழத்த எடுத்துட்டு போயிட்டாரு ஆ
பிஞ்சா இருக்குமோது ஏதோ கம் ஏதோல்லா
ஆமா ஆமா இது நல்லா விடுதுப்பா இந்த மரோ ஒரு அம்பது பழம் நாப்பது பழம் அப்டி நல்லா அதா அவரே சொன்னாரு இவ்ளோ பழம் விடுதேங்க இந்த மரம் இவ்ளோ பழம் வச் சிருக்கேயளே அப்டின்டு அவரே வந்து இது பண்ணாரு போன வருஷோல்லா நாப்பது வந்துச்சி பிஞ்சா இருக்
எப்டியாது தயவு செஞ்சி ஹோல்சேல்ல எதையாவது வியாபாரிகிட்ட பேசிருங்க வேஸ்ட் பண்ணாதீங்க வருஷோ வருஷோ வந்து எங்ககிட்ட காய் எடுத் துக்கோங்கன்னு பக்கத்துல யாராது வியாபாரி கிட்ட பேசுங்கடா
ம்
அம்பது பழனா நீங்க யோச்சு பாருங்க ஒரு பழோ நூற்ரூபான் போட்டாலு ஃபைவ் தௌசண்ட் ரூபீஸ் ஆச்சி பறிக்கிறவனுக்கு ஒரு ஐநூற்ரூபா குட்த்தாலு உங்களுக்கு லாபோ நிக்குல்ல அந்த ஒரு வருஷத்தோட பலன் நீங்க எடுக்கலாம் இல்ல நீங்க அடுத்தர மொதல்ல பேசுறீங்க
செரி ஓகே அப்டிதா நாங்க போன வர்ஷ் இன்மு அப்டிதா நெனச்சது யார்டையாத் பேசனு வைக்கனு அது சரியாவே வரலப்பா இங்க யாருமே ஒழுங்கா அது பண்ண மாட்டிங்கிறானுங்க அப்புறோ சும்மா பழோ கெட்டு போச்சுங்கிறாங்க பொய் சொல்றாங்க எனக்கு வந்து அத விக்கிறதுக்கு யார்ட்டையு சரியா குடுக்கறக்கு ஆள் கெடைக்கல
முன்னாடியே காச வாங்கிருங்க
ஆ ஆமா
வித்தா காசுன்றது வந்து செட் ஆகாது இப்போ மாமரத்த எல்லா போகியத்துக்கு விடுவாங்க தெரியுமா தோப் பெல்லா போகியத்துக் விடுவாங்கல்ல அந்த மாரி மரத்த விட்ருங்க எத்தன காய் நீ பறிக் கிறியோ அத்தன காய்க்கு நீ காசு குடுத்துருன்னு போகியத்துக்கு விட்ருங்க பேஸ் துங்கடா சிக்குவா எவ்வனாது கண்டிப்பா சிக்
ஆ ஆ ஆ சேரி சேரி பாப்போ
ப காய்கறி காரனே இல்லன்னாக்கா கூட எவனாவது புதுசா வியாபாரம் பண்றா பாருங்க அவ கூட வாங்கிட்டு போய் விக் க்லாமே உங்ககிட்ட கம்மியா வாங்கி வெளியில நெறைய வித்துட் போய்ர்லா அவ
ம் ம் ம் செரி செரி செரி சொல்லுவோ சொல்லுவோ ஓகே அடுத்ததுக்கு பாப்போ அ காயுமே நல்லா பறிச்சி குருமா அந்த பொங்கல்லருந்து அந்த தை மாசத்துல இந்து நல்லா வ ரு இல்லையா காயி ஆ பிளாக் காய் கா பறிச்சி குருமா ஃப்ரையி அதெல்லா பண்ணதா செய்வோ பண்ணுவோ அம்மாக்கு குடுப்பே ஆ ஆமா பிளாக்
எனக்கு அது அது ஒ அது ஒரு டிப் பாட்மெண்ட மட்டு நா டச் பண்ணது இல்லடா இன்னு அந்த பலாக்காய்ல மட்டு
ஆ ஆ ஆ ஆ ஆ கொஞ்ச அந்த கையெல்லா கொஞ்ச இதுவாகு குக்கர்ல எல்லா வைக்கிற குக்கர்லா கொஞ்ச ஆயில் விட்டுட்டு வச்சோனா பிசு பிசுனு இருக்காது இந்த ஆயில் தா நல்லா ஆயில் யூஸ் பண்ணிக்கணு கைல எல்லா இந்த பிளாக்கா யூஸ் பண்ணு போது ஆ
சமச்ச பெறவு குக்கர பிசு பிசுன் இருக்குமா
சும்மா நீங்க போட்டு குக்கர்ல பாயில் பண்ணீங்கன் வச்சுக்கோங்களே பிசு பிசுன்ருக்கு கொஞ்ச எண்ணெ விட்டுக்கனு குக்கர்லயே ஆயில் விட்டு
அந்த பிரியாணி எல்லா செய்றாங்ளே பிரியாணி செய்யலாமா
என்ன வேணா செய்யலா ஆனா நா பிரியாணி செஞ்சது இல்ல ஆமா
எங்கடா
அ இனிமே வந்து அடுத்த வருஷ தா வரு பிளாக் காயி ஆமா ஆ செரி செரி பிரியாணி செஞ்சி யார் சாப்புறதுக்கு இருக்கா இங்க சிக் கன் பிரியாணி மட்டன் பிரியாணி தா சாப்டுவாய்ங்கே
அப்படியா
ஆமா வேற பிரியாணி எங்க சாப்ட
வெஜிடபிள் பிரியாணி மீன் மேக்கர் பன்னீரு எரா இதெல்லா சாப்ட மாட்டாங்ளா
எறா வந்து வெஜிடபிளா
இல்ல இல்லடா நா கேக்கறது வெஜ் பிரியாணி பன்னீர் பிரியாணி மீ ன்மேக்கரு எறா இந்த மாரி டிஃப்ரெண்ட்
ஆ மீன்மேக்கர் பிரியாணி பண்ணுவே மீன்மேக்கர் போடுவே இல்ல பட் டாணி போடுவே அவ்வளோதா கேரட் கீரட் போட்டா கூட திங்க மாட்டாங்க நம்மாளுக்க
அப்படியா எங்க குட்டிமாலா பி பிரியாணின்னு தக்காளி சாதத்த தாளிச்சு குடுத்தா கூட சாப்ட்டுக்கு அவனுக்கு அந்த பேரு ரொம்ப புடிக்கு
ஆ, ஆ அ என் பொண்ணு வந்து அம்மா அந்த சிக்கன் மட்டன் ஏதாவது போட்டாதாம்மா அந்த பிரியாணி ஸ்மெல்லே வரு, அவங்களுக்கு அ அவங்க சொல்றதே அப்டிதா சொல்லுவாங்க அப்பதாம்மா அந்த பிளேவரே நல்லா இருக்கு ச தக்காளி சாதமா தக்காளி சாதமா சீ சி அப்படின்றவாங்க
அந்த ஃபே அந்த ஃபேட்டோட ஸ்மெல்லு தேவைப்படுதாட்டுருக்கு
அது நல்லா எங்க எங்க ஆளுக எல்லாமே நல்லா சாப்புட்ற ஆளுகள் அதாவது இந்த மாதிரி ஐட்டம் நான்வெஜ் ஐட்டம் ஆமா சிக்கன் மட்டன் இருக்கா அப்டி டெய்லி குடுத்தாலு சாப்டுவாங்க
ம்
ஆமா
குட்டியு அப்படிதா டெய்லி குடுத்தாலு சாப்பிடுவா நா மட்டு வாரத்துக்கு ரெண்டு தடவ எடுக்கறது
ம், ம், ம் சேரி சேரி சேரி நீங்களே வாங்கிட்டு வந்துருவீங்களா
இல்ல இல்லடா மாமா இல்லன்னா தம்பி மோஸ்ட்லி அதுவு மாமா பாதி நாள் ஊருலயே இருக்க மாட்டா தம்பிதா போய் எடுத்துட்டு வரு
சேரி சேரி சேரி நீங்க எத்தன பேர் இருக்கீங்க வீட்ல
நானு அவரு தம்பி அவரோட தம்பி கொழுந்தனார் ஆ குட்டிமா அவ்ளோதா
சேரி சேரி சேரி நா மாமான்னோன உங்க மாமானு நெனைச்சே ஓகே ஓகே உங்க மாமானா மாமனார் உ மாமனார்ன்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல அ, ம் சேரி சேரி ஓகே ஓகே ஓகே ஓகே அ அதா அப்டி அதுவு அவ ஜாயிண்ட் ஃபேமிலியா அப்டின்னு கேக்க வந்தே
இல்ல இல்லடா எல்லாரு அவங்க எல்லா பேரண்ட்ஸ்சும் அவங்க அவுங்க நேட்டிவ்ஸ்ல இருக்கறாங்க நாங்க இங்க இருக்கிறோ
சேரி சேரி சேரி சேரி, ம்
வேற என்ன சமைப்பீங்க ஸ்பெஷலாக ஏதா ஒரு ரெசிபி சொல்லுங்களே
ரெசிபியா உங்களுக்கு என்ன ரெசிபி வேணு டக்குன்னு கேக்குறீங்களே என்ன சொல்றது ம் வீட்லயே பனீர்ல்லா வீட்ல செஞ்சு நீங்க வீட்லயே பனீர் செஞ்சுக்குவீங்கல்ல அதெல்லா
வன்டா
ஆமா அது இப்போ நெய்யில்லா வீட்ல செய்வே
ஆ அதையு செஞ்சுக்குவே
ஆமா அது செய்வோ வேற என்னது வீட்ல செய்றது
இட்லி பொடி ரெசிபி சொல்லுங்க நா செய்றதும் நீங்க செய்றது ஒரே மாரி இருக்கான்னு பாக்கலா
நாங்க எல்லாமே எங்க அம்மாட்ட இருந்துதா வாங்குவோ நாங்க வந்து மொளகா பொடி, மல்லிப்பொடி பொடி, இடியாப்ப மாவு, கோதும மாவு ச அப்டி அதத்தா இப்ப நா சொல்லிகிட்ருக்கே எங்க அம்மா எதுவுமே பண்ண மாட்டாங்க பச்சரிசிய வந்து கழுவி காய போட்டு எடுத்து அப்டியே அரைச்சிருவாங்க அவ்ளோதா இடியாப்பமா வு நல்லாதா இருக்கு இன்னைக்கி கூட நைட் இடியப்போ தா போட்லானு இருக்கே
தெரி இதுக்கு கழுவாம அரைக்கிறது அதே மாவுதானே கழுவி அரைக்கிறது ஒரே மாவு தானே அப்டி கேக்குறே நானு கழுவி அரைச்சிட்டீங்கன்னா அது இடியாப் பா மாவா மாறிருது கழுவா அரைச்சீங்கன்னா அது அரிசி மாவா மாறிருது அதானடா
ஆ அ ஆமா ஆமா அப்டியு சொல்லலா ஆ அவ்ளோதா அவ்ளோதா நல்லாய் மாவா ஆமா பச்சரிசி மாவு அரைக்கிறது அவ்ளோ தா வேற ஒன்னு
அதுல புட்டு வருமா
ஆ புட்டுல்லா செய்வாங்க ம்
ஒரே மாவு இடியாப்பா வரு புட்டு வரு வேற என்ன வரு கொழுக்கட்ட எல்லாமே வந்துரு
ஆமா ஆமா அவ்ளோதா எல்லாமே வந்துரு செஞ்சு வச்சுக்கலாமே ஒன்னு ப்ரச்சன இல்ல ஆனா
தெரியுமா ஆப்போ சுட தெரியும்னா ரெசிபி சொல்லுங்க
ஆப்போ நாங்க தனியா சுட மாட்டோ அந்த அதாவ்து மொத நாள் ஊத்த வச்ச இட்லி மாவு இருக்குதுல்ல அதுலயே கொஞ்ச கும்மலா ஊத்திட்டு தேங்கா பால் எடுத்து ஊத்தி சாப்ட்ருவோ
ஏ இதெல்லா ஃபொர் ஜெரி தெரியுமா
ஆமா ஆமா இவ்ங்க ஒரு ஆள் சாப்பறதுக்காக இப்ப எங்க வீட் டுக்கராரு ஒரு ஆள் அந்த ஆப்போம்லா சாப்டுவாங்க ஆ எனக்கு அவ்வளக்கா புடிக்காது பசங்களு இந்த தேங்கா பால ஊத்தில்லா சாப்ட மாட்டாங்க இந்த ஒரு ஆளுக்காக நம் தோச கல்லுலியேதா தோச கல்லதா விடுவோ
டே டே அது ஊத்தாப்பாண்டா நீங்க ஊர ஏமாத்திட் இருக்கறீங்க
தேங்கா பால் ஊத்தி குடுப்போல
ஏ அது ஊத்தப்பத்துல தேங்கப்பால்றா டே இதெல்லா அந்நியயாண்டா
ஆமா இவுங்க அப்பாவுக்கு ஆக்சுவலா ஆப்போங்கறது புடிக்கு ஆனா இது வரைக்கு நா ஆட்னது இல்ல நீங்க ஆட்டிருக்
யோ எங்க வீட் டுல எல்லாருக்கு புடிக்கும்ண்டா எனக்கு தெரியாது அதனாலதா நா உங்ககிட்ட கேக்குறே
ஆ நா இது வரைக்கு செஞ்சதில்லட நம்மா சும்மா இந்த மாரி ஊத்தி தேங்கா பால் குடுத்தாலே அவுங்க சாப் புடுவாங்க அதெல்லா ஒன்னு சொல்ல மாட்டாங்க ஆமா எ ஹஸ்பண்ட பொறுத்த மட்டுக்கு எதுவுமே அப்பில்லா சொல்ல மாட்டாங்க ஓகே ஏதோ செய்யுது சாப்ட்ருவோ அப்டின்னு சாப்ட்ருவாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க ஆமா எதுவு அதெல்
பதில் நீ தேங்கா பால குடிக்க குடுத்துருன்ருவாரு நீ இந்த தோசையில எல்லா போட்டு எது ஏமாத்ததா பாப்பா நீ குடிக்க குடுத்துரு நா குடுச்சிடுறேன்ருவாரு
ஆ ஆ ஆ ஆமா நல்லாதா இருக்கு நல்லா ம்
நீங்க லக்கி அ
ஆ என்ன ஆனா இவுங்களுக்கு எந்த மாரியெல்லா புடிக்காது இந்த சேமியாலலா புடிக்காது
ஐயோ அப்பனா நா லக்கிப்பா நேத்து கூட உப்மாதா நா பொசுக்கு பொசுக்குன்னு ரவையு
ஆ இதெல்லா புடிக்காது இவுங்களுக்கு இந்த கோதும தோசைன்னா புடிக்கவே புடிக்காது ஆனா
ஐயோ மாமாக்கு ரொம்ப ரொம்ப புடிக்கு நாட்டு சக்கர வச்சு குடுத்துட்டீங்கன்னு வைங்க சத்தமே இல்லாம சாப்ட்டுக்கு
ஆ இந்த மாரிதா சில இது இருக்குதுல்ல இந்த மாதிரி ஐட்டம்லா எ அப்டியே என்ன ஆனாலு சாப்ட மாட்டாரு ஐயோ அப்டிம்பாரு
அப்போ டிஃபனுக்கு நீங்க நெறையா மெனக்கிடுற மாதிரி இருக்குமேடா
வேற என்ன பண்றது இட்லி தோச இடியாப்போ பூரி பொங்கல் அ அதாவது கொஞ்சொ அதுதா அ சில சமயொ கலிலா கிண்டி குடுப்பே அப்டியே கஷ்டப்பட்டு சாப்டுவாரு அப்டியே அத குடுத்துட்டீயே அப்டிங்கிற மாரி சா ஆமா அத சாப்புருதுக்கு பல ரியாக்ஷன் குடுத்துட்டு எனக்கு போது போது போது அப்டிம்பாரு ஆ கலிலா சாப்ட்டாதா ஸ்ட்ரென்த்ங்கிறாய்ங்கே நீங்க ஆமா அப்டின்னு கிண்டி கிண்டி குடுக்கறது